ஹலோ என்னமா வேலயாருக்கியா இல்ல நல்லாருக்கே நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
நல்லாருக்கேக்கா வீட்ல பசங்கள்லா எப்டிருக்காங்க
நல்லாருக்காங்கப்பா வேலயாருக்கியா இல்ல ஃப்ரீயாருக்கியா
இப்பன்தாக்கா சமையல் வேல்லா முடின்சிச்சு முடுஞ்ச்ட்டு அப்டியே சாப்ட்டுட்டு ஒக்காந்துருக்கேக்கா
சேரி சேரி சேரி ஒன்கிட்ட நா ஒரு டவுட்டு கேக்றதுக்தா ஃபோன் பண்ணே
சொல்லுங்கக்கா
எனக்கு இந்த எறால் பிரியாணி எப்டி செய்றதுன் கொஞ்சொ சொல்லனு ஏனா வீட்ல அது வாங்கிட்டு வந்திருக்காங்க நா எப்பயுமே செஞ்சதே இல்ல அதா செரி அது எப்டி செய்லான் ஒன ஏற்கனவே நா சாப்ட்ருக்கே இல்லயா உங்க வீட்ல நீ சூப்பரா செய்றியே அதா செரி ஒன்கிட்ட கேக்லான் ஃபோன் பண்ணே அதா ஃப்ரீயாருந்தா அப்டே சொல்ல சொல்ல நா எல்லா ரெடி பண்ணிக்குவே
சேரிக்கா ஓகேக்கா நா சொல்றேன்கா நீங்க இத் நோட் பண்ணிக்கோங்கக்கா
ஆ செரிப்பா இருங்க ஒரு பென்னு பேப்பரு எடுத்துட்டு வந்துர்றே எழுதிக்குறே இல்லன்னா அப்டியே மறந்துருவே
சேரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா செரிக்கா
ஆஹா
சொல்லடுமாக்கா
ஆ சரி சரி
ஃபர்ஸ்ட் யெரால் எல்லார வந்து நல்லா இது அது வாஷ் பண்ண தெரியுலக்கா உங்களுக்கு எறால்லா கிளீன் பண்ண தெரியுல
ஆ வந்து எனக்கு கிளீன் பண்ண தெரியாது இப்ப வீட்ல அண்ணா இருக்காங்க அவரு பண்ணிடுவாரு அவர் எல்லா கிளீன் பண்ணி வெச்சிருக்காரு சரி நா அப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்ணுந்தா பாத்தே சரி நீ வேலையா இருப்பியோ காலையில கொஞ்ச நேரம்ஓ களிச்சு பண்லா சொல்லிட்டுதா லேட்டா பண்ணிட்டு இருக்கே
அப்டியாக்கா சரி ஓகேக்கா அத வந்து லைட்டா கொஞ்சொ மஞ்சத்தூள் உப்பு மட்டு போட்டு அப்டியே கொஞ்சோ வச்சுக்கோங்க சைட்ல ஏறால கிளீன் பண்ணி முடிச்சுட்டு லைட்ட உப்பு மஞ்சத்தூளு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறோ வந்து என்ன பண்றீங்கன்னா இதுல வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு எவ்ளோ குவாண்டிட்டி தேவையோ அவ்ளோ எடுத்துகோங்க இத்தன இப்ப ஒரு கிளாஸ்க்குன்னா ஒன்ர கிளாஸ் தண்ணி அதா அளவு மெஷர்மெண்ட்டு அப்ப வந்து இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க எடுத்துட்டு அத ஒரு ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிக்கணு ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புற கொ தண்ணிய விட்டு ஊர வெச்சுருங்க அது ஒரு ஆஃப் அன் ஆர் அப்டியே ஊரு ட்டு அந்த ச அந்த கேப்ல என்ன பண்ணு நம்ம இங்க ஒரு இதுல வந்து வெங்காயோ தக்காளி அப்புறோ வந்து கொஞ்சொ புதினா ரெண்டு வெங்காய புயு இப்போ ரெண்டு கிளாஸ் பண்ணணு ரெண்டு வெங்காயொ
இப்போ இந்து ஒன்னு ஒரு டவுட்டு ஆ நம் நம்ம அரிசி அளவுக்கு வெங்காயொ எடுக்கணுமா இல்லா நம்ம ஏறா அளவுக்கு வெங்காயொ எடுக்கணுமா
அது என்னது வெங்காயமாக்கா வெங்காய வந்து வெங்காய த கலந்து அரிசி அளவுக்கு தா எடுக்கணு சரிங்களா நம்ம எது போட்றோமோ அந்த இதுக்கு இப் இப்ப அது இது பொறுத்த வரைக்கு என்னன்னா எறாலுக்கு வந்து வெங்காயொ அவ்ளோ தேவப்பட வேண்டா என்ன அ குட்டியா தானே இருக்கு இப்ப சிக்கனுக்கு மட்டன்னா கொஞ்சோ கே அது கொஞ்சொ சைஸ் பெருசா இருக்கு நமக்கு தேவப்படுன் சொல்லா இது யரால் வந்து சின்னதா இருக்கனால வந்து நமக்கு அவள்கு எவ்ள போட்டாலு அது குவான்டிட்டி கம்மியா தா வரு யரால் சுருங்கி போயிருலல் அனால வந்து எ ஆமா ஆனா வெங்காய நெறைய சேத்தா கொஞ்ச இனிச்சிட்டு இருக்க மாரி இனிப்பா இருக்குற மாதிரிருக்கு அதனால வந் து அந்த இது வேண்டா கொஞ்சொ வெங்காய கம்மியாவே போட்டாதா நல்லாக் எரால் பிரியாணி
இந்த பெரிய வெங்காய த்தவிட சின்ன வெங்காயொ போட்டுக்கலால்ல அது டேஸ்ட் நல்லாருக்குல்ல
அது அது உங்களோட ஆப்ஷன்கா
அ அதா ஏனா நா நல்லா கிளீன் பண்ணி வெச்சிருக்கே வெங்காயொ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயொ எடுத்து எல்லா தோல் உரிச்சு நசுக்கி வெச்சிருக்கே அடி அறுக்காம அப்டியே நசுக்கி வெச்சிருக்கே வெங்காயொ தக்காளி எவ்ளோ எவ்ளோ சொன்னீங்க
தக்காளி வந்து அதுவு தக்காளி நெறிய போட வேண்டா நேராளுக்கு வந்து கொஞ்சொ இனிப்பாதாருக் இப்ப நீங்க ஒரு கைப்பிடி எடுத்துருக் கனா ஒரு கொஞ்சொ பெரிய தக்காளினா ஒண்ணு எடுங்க போது சின்னதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க சரிங்களா அதே நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க வச்சுட்டு இது கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி கொஞ்சொ ஏனா இதுக்கு மீன்துனுக்குல்லா வந்து அவ்ளோ தேவைப்படாது நமக் கு அனால கொ கொத்தமல்லி கொஞ்சொ ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க புதினா கொஞ்சொ கம்மியா எடுத்துக்கோங்க அத விட பச்ச மொளகா காரத்துக்கேத்த மாதிரி பச்ச மொளகா வந்து எவ்ளோ வேணுமோ போட்டுக்கோங்க ரெண்டா மூணோ பெருசா இருந்தா அது அது எடுத்துக்கோங்க இது அப்றோ வந்து கொஞ்சோ வந்து தயிரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அது இதெலா வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து மசாலா என்ன போடுவேனா இதுக்குன்னா கரம் மசாலா கொஞ்சோ போடுவே அப்றோ வந்து மிளகா தூள் தனியா தூள் அதுக்கப்றோ உப் பு மஞ்சத்தூள் இவ்ளோதா வந்து இதுக்கு போடுவே அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோ குக்கர்ல பண்றதுனா குக்கர்ல இல்ல த ஏதா வேற ஏதா பாத்திரத்துல ஏதா பண்ணா வச்சுட்டு எண்ணெ கொஞ்சோ ஊத்திக்கோங்க எண்ணெ ஊத்திட்டு கொஞ்சோ ரெண்டு ஸ்பூன் நெய்யு சேத்துக்கோங்க அப்பதா வந்து கொஞ்சொ நல்லாருக்கு அந்த ஃபிளேவர் ஊத்திட்டு கொஞ்சொ சூடானதுக்கப்றொ இந்த பிரியாணி எல்லா இருக்குல்ல அது அது வந்து ஒரு ரெண் டு மூணு இதா போடுங்க பிரியாணி எல இந்த பட்ட இதெல்லா ஒங்களுக்கு போடு ஏ பசங்க பட்ட இதெல்லா சாப்டாதுக்கா அதனால போடமாட்டே போட்டா இதுங்க ஒருமாரி டேஸ்ட்டு பிடிக்காது சொல்ட்டு போடமாட்டே அத எடுத்து சாப்டுபோது க்க இதுவா இருக்காது அப்டின்னு சொல்ட்டு நா வெறும் பிரியாணி எல மட்டுதா போடுவே போட்டுட்டு இந்த பச்ச மொளக எவ்ளவு வேணுமோ அத எடுத்து போட்ருவே போட்டுட்டு வெங்காயத்த போட்டு நல்லா அது கூட கொஞ்சொ உப்பு போட்டு நல்லா வசங்ணு நல்லா வசங்கி கொஞ்சொ நல்லா கு அ ப பிரவ்னிஷ் கலர் ஆனதுக்கப்றொ தக்காளி போட்ருவே போட்ட அதுவு கொஞ்சொ நல்லா இதுவான ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்றொ என்ன பண்வே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது வந்து ஏனா இதுக்கு வந்து அவ்ளோ இஞ்சி பூண்டு தேவ இல்ல நம்ம சிக்கனுக்கு நான்வெஜ் போடுற மாரி வேண்டா கொஞ்சொ ஒரு ஸ்பூன் அ கம்மியாவே போட்டா போது அது வந்து அதயு போட்டுட்டு அப்றொ கொஞ்சொ நல்லா இதுவாக்கிட்டு என்ன பண்ணு இந்த எறால் இருக்குல களி வச்சிருக்கோல்ல அத வந்து கொட்டிருங்க கொட் டி அதயு கொஞ்சொ ரெண்டு நிமிஷொ கொஞ்சொ நல்லா இதுவானதுக்கப்பறொ மசாலாலா சேத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து என்னா ஒரு நா வந்து என்ன பண்வே ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டனா ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு அப்றொ வந்து தனியா தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போடுவே போட்டுட்டு வென் மஞ்சள் தூள் வந்து ஆல்ரெடி இதுல போட்டு வச்சுக்கோ வேணுனா லைட்டா ஒரு பிஞ்ச் போட்லா போட்டுட்டு உப்பு இதயு போட்டுட்டு அத அப்டியே வந்து நல்லா வசக்கி விட் ட்டு வச்சுக்கணூ அ நல்லா வசங்கினதுக்கப்றொ என்ன பண்ணனுனா த தயிரு இருக்குல தயிரு வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேத்துக்கோங்க சேத்து அதே இது பண்ணனா அப்றொ ஒங்க தேவைக்கு ஏத்த மாரி டேஸ்ட் பாத்துக்கோங்க உப்பு இதெலா பாத்துக்கோ பாத்துட்டு இந்த அ இப்ப ஒரு கிளாஸ் அ அரிசிக்கு வந்து ஒன் ற க்ளாஸ் தண்ணி அப்ப ரெண்டு க்ளாஸ்னா மூணு க்ளாஸ் தண்ணி ஊத்துங்க கரெக்டா அளந்து ஊத்தனதுக்கப்றோ இந்த அரிசி வச்சிருக்கோல்ல அத நல்லா அ என் தண்ணி இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதே இது கூட கொட்டிருங்க கொட்டி நல்லா கிண்டி உப்பு பாத்துக்கோங்க ஏன்னா அரிசிக் வந்து உப்பு வேணாமா ஆல்ரெடி இதுக்கு தா போட்ருபோ இதுகு உப்பு சேட்ருக்க மாட்டோல்ல அனால வந்து உப்பு கொஞ்சோ இதுவா போட்டதா இப்ப அரிசில புடிக்கு அப்ப அதுக்கேத்த மாரி கொஞ்ச உப்பும் போட்டுட்டு அதோட கொஞ்சோ எல்லா கெளறிட்டு மூடிருங்க குக்கர்ல மூடி வச்ருங்க ரெண்டு விசில் போடுங்க அப்ப கரெட்டாருக்குகா இல்லனா வந்து கொஞ்சோ வேகாத மாதிரி ரெண்டு விசில் போட்டா கரெட்டாருக்கு
எங்கிட்ட இருக்கு நா அப்டியே நா சொல்ற சொல்ல சொல்ல நா சொல்றது கரெட்டா சொல்றானா இல்ல தப்பா சொல்றானானு ம கொஞ்ச சொல்லுங்க சரியா
ஆ செரிக்கா செரிக்கா ஓகேக்கா
ஃபஸ்ட்டு எறால் வந்து எல்லா கிளீன் பண்ணி வெச்சுட்டு லைட்டா மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வெச்சுக்கணு இல்லையா அடுத்து அ சின்ன ஒரு கைபிடி சின்ன வெங்காயொ பெருசா ஒரு சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரு கரம் மசாலா கொத்தமல்லி தூளு மிளகா புடி கொத்த அடுத்து பூதினா கருவேப்பில்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்ளோ தானா
அம் ஆமா ஆமா கறிவேப்ல இல்ல கொத்தமல்லி புதினா அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே ம்
எண்ண ஊத்திட்டு நம்ம பட்ட இந்த பிரியாணி எல நம்ம தே வேணுனா போட்டுக்லா இல்லன்னா வேண்டா அது நம்ம விருப்போ ம் அடுத்து வெங்காயோ தக்காளில்லா நல்லா போட்டு வணக்கிட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கர மசாலால்லா போட்டு நல்லா வனக்கிட் டு ம் எறால் போட்டு மத்தபடி நம்ம வெச்சுக்ற அந்த எல்லா பொடியு போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு அந்த பச்ச வாட ஃபுல்லா போனதுக் அப்றோ நம்ம தண்ணியு சேத்துர்றோ இல்லயா
ஆமாக்கா தயிர் ஊத்திக்கோங்க தயிர் ஊத்தினாத அப்பதா அந்த கொஞ்ச அந்த இது கெடைக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊத்திக்கோங்க ஊத்தி டு அந்த அன்னிக் சொன்னமாரிலா போனதுக்கப்றோ
அ ஒரே டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்ற டம்ளர் தண்ணி இப்போ ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கெளறி விட்டுட்டு கொஞ்ச கொதி வந்தப்போ டேஸ்ட் பாத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்லா அவ்ளோதானே
அ அவ்ளதா கா ரெண்டு விசில் விட்டுருங்க குக்கர்ல ரெண்டு விசில் விட் டு அது ஆவி எல்லா போனதுக்கு அப்றோ எடுக்கு ஏ அத ஓப்பன் பண்ணதுகப்றோ என்ன பண்ணீங்க ஒரு ஸ்பூன் நெய் மட்டு மேல ஊத்திக்கோங்க ஊத்திட்டு கொஞ்ச கெளறி எடுத் தா கொஞ்சோ அது அப்டியே நல்லா செட்டாயி நல்ல வாசனயா இருக்குகா
நா இன்னைக்குதா ஃபஸ்ட் டைம் நா பண்ண போறே மொதல்ல பண்ணிட்டு நா ஒரு பாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தற்றே சரியா டேஸ்ட் பாத்துட்டு நா எப்டி பண்ணிருக்கேன்னு மட்டு சொல்லுங்க நா இது வரைக்கு எறால்ல நா பிரியாணி பண்ணதே கெடையாது சிக்கன்ல பண்ணிர்க்கே மட்டன்ல பண்ணிர்க்கே எறால் பிரியாணி ஃபஸ்ட் டைம் அன்னிக்கு உங்க வீட்ல சாப்ட்டோ இல்லையா நானு பசங்க எல்லா சாப்ட்டோ அதுலருந்து எங்க பசங்க ஆன்டி சூப்பரா செய்றாங்க எனக்கு பண்ணி குடுங்க பண்ணி குடுங்கன்னே கேக்குறாங்க சரி எங்க வீட்ல அது கேட்டுட்டு சரிமா இனி நா எடுத்துட்வரே அதுவு எடுத்துட்டு வரே சொல்லிட்டு போனாங்க பிரியாணிக்குன்னுல்லா சொல்லல எடுத்து வந்து வெ சிக்கு பசங்க தா கேட்டாங்களே செரி அபிராமிய பண்ணி குடுத்துட்டு நானு சாப்புட்றேன்ற மாதிரி கேட்டுட்டாரு திடீர்னு ஐய்யையோ என்னடா எனக்கு பிரியாணியே பண்ண தெரியாதே இது வேற எறால் பிரியணி கேக்கறாங்க ளேன்ற மாரி போச்சி அத்தா உடனே உங்க ஞாபகம் வந்துச்சி அதா செரி உடனே உனக்கு போன் அடிச்சே
செரிக்கா செரிக்கா கண்டிப்பாக்கா எல்லா ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு டவுட் டு இந்துச்சுான கூப்டுங்க நா சொல்ற அப்படி எல்லா பண்ணி முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாரி எடுத்துட்டு வாங்க டேஸ்ட் பாக்குற எப்டி இருக்குன்னு சொல்ற சரிங்களா
அதா எறாலையே ப்ரை கூட பண்ண நல்லா இருக்கு இல்லையா வெறு கொத்தமல்லி தூளு வெங்காயம் தக்காளி மட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா போட்டு நல்லா வணக்கி ஃப்ரை மாட்டு அது பண்ணியிருக்கே அது ச நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்புடுவாங்க எ சின்ன பையனுக்கு ரொம்ப புடிக்கு எறால் ஃப்ரையி பெரியாவ பெரியாவ சாப்பட மாட்டா சின்னவரு அவருக்கு புடிக்கு கேப்பாரு அவுரு அடிக்கடி எறால் ஃப்ரை பண்றியாமா இன்னிக்கு ஞாயித்துக்கெழம நீங்க எனுக்கு சிக்கன் மட்டன் எல்லா எதுவு வேணா எறா கொண்டு ஃப்ரை பண்ணி குடுமான்னு சொல்லி கேப்பா
ஓகேக்கா ஓகே ஓகே ம்
அப்டின்னா பசங்க என்ன செய்றாங்க
என்னக்கா பசங்களா
ஆமா
பசங்க இந்தா வெளாடிட்டு இருக்காங்க அக்கா உங்க பசங்க
இருக்காங்க அதா எல்லா ந உங்களுக்கு எறால் பிரியாணி வேணுனா எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி குடுங்கடான்னு சொல்லி உக்கார வெச்சிருக்கே ஒருத்த பூண்டு உறிக்கறா ஒருத்த வெங்காயோ எல்லா கிளீன் பண்ணியாச்சு தக்காளியா அறுத்துட்டு ருக்கா புதினா எல்லா கொத்தமல்லித்தல எல்லா எடுத்து குடுத்துருக்க எல்லா கிளீன் பண்ணி கொடுத்தா நா இன்னிக்கு உங்களுக்கு பிரியாணி செஞ்சி தர அந்த மாரி சொல்லிட்டே இப்போ நீ போன்ல சொல்ல சொல்லவே அவன் தா எல்லா எழுதிட்டு இருந்தா
ஓகேக்கா ஓகே ஓகே செரிக்கா
அதா அவ சொல்றா ஆண்டி சொன்னதெல்லா நா கரெக்டா எழுதி வெச்சிருக்கே நீ சும்மா நின்னு பாத்துக்கோமா நானே பிரியாணி செய்யறேன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்
ஓகேக்கா அப்ப அவங்களே இப்ப குக்கிங்ல வந்து இதுவாயிட்டாங்க ரெண்டு பசங்களு இல்ல செரிக்கா
செரிப்பா கிளீன் பண்ணி வெச்சி ரொம்ப நேரோ அவுது எறா சீக்கிர அது பண்லனா டேஸ்ட் எல்லா ஒரு மாரி ஆயிடு
செரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா அப்ப பண்ணிட்டு ஓ க்கா செரிக்கா கண்டிப்பாக்கா கண்டிப்பாக்கா ஓகேக்கா செரிக்கா